ஹலோ கேக்குதா தோழர்
ஆ கேக்குது தோழ வணக்கம் தோழி
ம் வணக்கம் தோழர் எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருக்கங்க நீங்கெப்
ம் நல்லா இருக்க தோழர் வீட்ல இருக்கவங்கள்ளா எப்டி இருக்காங்க
இருக்காங்க
ம் சாப் ஆ எல்லாரு நல்லார் காங்க தோழி
ம் உங்க கூட பொறந்தவங்க எத்தன பேரு
எனக்கு ஒரோ சிஸ்டர் மட்டுத் தோழர்
நீங்க உங்க சிட்டர் ஆஹ்
நேருக்கு தோழா
நீங்க உங்க சிஸ்டரா
ஆமா ஆமா
ம்ஹ்
ரெண்டே பேறுதா
ம்
அப்பறோ வீட்ல வேற என்ன செய்வீங்க
சரி சமையல் பத்தி பேசனது பசி எடுக்குது சிஸ்டர் லைஃப் அ பத்தி பேசுங்க நீங்க லைப் பண்ணும்போது எப்டி இந்திங்க
நாங்க ஸ்கூல் படிக்கும்போது எப்டி இருந்தோம்னா செம்ம என்ஜாய்மெண்டாயிருந்துச்சு ஆமா கோ எஜகேஷன் தான்
பசங்க லா இருப்பாங்களா லவ் பண்ணீங்களா உண்ம சொல்லுங்க ஹ பொய் சொல்லாதீங்க
இல்ல இல்ல அதெல்லா இல்ல ஆனா எல்லார் கூடையு அரட்ட அடிபோம் சம ஜாலியா இருப்போம் மிஸ் எல்லா எப்டி ஏத்து ஏத்து பேசிகினு அந்த மாரி இருந்தோ ஜாலியா இருந்துச்சு எங்க ஸ் கூல் லைஃப் கூலுக்கு லேட்டா போவோ
ஆஹ்
உம்
அப்டியா செரி முத்து நா கூத அப்டிதா இருந்தன்
கோவை எஜுகேஷனா
ஸ்கு ஆமா
ஓகே ஓகே
போறது பத்து இருக்கு வீட்டுக்கு ஒரு மணிக்கு வந்துருவே
நாங்க அப்டிலா போக மாட்டோ ஆஹ் போகும்போது இப்ப ஸ்பெசல் க்ளாஸ்லா வெப் ப்பாங்கள
ஆமா
அந்த மாரி நாங்க எட்டு மணிக்குல்லாம் போய்ட்னு ஸ்கூலுக்கு உள்ள போய்ட்னு நாங்க மட்டு எட்டு மண்ணிக்கலா செல்லா ஒன்பது மணிக்கு அப்டி வருவாங்க நாளா அப்ப எப்யுமே நார்மலா ஒன்பது மணி போற மாறி போய்ட்டு உட் டீ போட்டு இந்த மாரிலா மேம் ஆண்ட அடி வாங்கி கின்னு கே வாங்கிகின்னு
அடிப்பாங்களா மேம்
அவங்க எச் எம் அடிப்பாங்க ஆமா
அடிக்க கூடாது ஸ்டூெடன் நீங் கேக்க கூடாதா அடிக் கூடாதுனுச் ஸ்டூடெண்டுன்னு
எச் எம் வந்து எப்டி சொல்றது ஸ்பெஷல் கிளாஸ்னா எச் எம் கூப்புடுவாங்க சீக்கிரமா வர சொல்லிட் டு நாங்க சீக்கிரமா போகமாட்டோ எப்பயுமே எ எட்டு மணிக்கு வர சொல்லுவாங்கன்னா நாங்க ஒன்பது மணிக்கு போவோ
உம் நீங்க ஒரு கேங்க் நீங்க ஒரு கேங்ஸ்டார்
ஆமா நாங்க
கேங்ஸ்டர்
ஆமா கேங்க்கா இருப்போ
அதா கேங்க்ஸ்டார் அந்த கேங்க்ஸ்டார்கு யார் லீடரு நீங்களா லீடர்
கா இல்ல இல்ல
உம்
டர்லா யாருமே இல்ல
அப்டி இல்ல ஒரு பொண்ணு சொன்னா எல்லயாரு அந்த பொண்ணு சொல்றதுதா அத அந்த பொண்ணு சொன்ன ரெஸ்பெ்க்ட ரெஸ்பெக்ட் ஒரு மாரியா
ஆ அதெல்லாம் நாங்க சொல்றதுெல்லாம் எல்லாமே கேட்பாங்க மத்தவங்க நான் சொல்றது எல்லாரும் கேட்பாங்க மத்தவங்க சொல்றது நாங்க கேப்போம் இந்த மாதிரிதான் இருப்போம் எல்லாருமே எல்லாரும் சொல்றத சொல்றத கேட்டுப்போம் அப்புறம் எ மேம் அண்ண முட்டி போட்டு கையில திருப்பி அடிப்ப
அச்சிச்சோ
ல்லாம் வாங்கிறோம் ஆனா பெஷல் கிளாஸ் நம்ம சீக்கிரமா போணும்ல நம்ம படிப்புக்கு சொல்றதுக்கோசற தான் அவங்க சொல்றாங்க
அது கரெக்ட்டு தான் அந்த டைம் அ அப்ப அது வெறும்
ஆமா அதனால சீக்கிரமா போயிடணும் ஆனால நாங் அப்ப சீக்கிரமா போக மாட்டோம் வீட்டுக்குல்லாம் ஃபோன் பண்ணி பேரண்ட்ஸ் ல்லாம் சொல்லுவாங்க அதனால நான் எப்பயுமே கே வாங்கிப்பேன் கே வாங்கிக்கனு நாங்க எல்லாருமே லேட்ட தான் போம் ஒன்பது மணிக்கு தான் போவோம் டெய்லி எங்க அடிப்பாங்க டெய்லி கேப் இருப்பாங்க டெய்லி பேரண்டஸ் ஃபோன் பண்ணுவாங்க அப்போ கூட நான் எதுவுமே கண்டுக நாங்க ஒரு ஒன்பது பேர் பத்து பேர் இருக்கோம். நாங்க மொத்தமா. அவ்ளோ என்ன பண்ணுவோம் மணி தா போவோமே. நாங்க போனோன்னதா கிளாஸு கிளாஸாவே இருக்கும். ஏன்னா மத்தவங்கல்லம் பயப்படுவாங்க. ம் எல்லாமே
நீங்க வந்து ஒன்பது பேரும் பயபட மாட்டீங்களா
பயபடவே மாட் எல்லாமே ஜாலியா பேசிகினு
அ-அடிவானா ஒன்பது அடி வாங்கி முடிச்சு ஒன்பது பேர் முடிப்பீங்களா, அது கேங்கல ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்கல சில பேர் உங்க ஒரு கேங்னா அதுல ரெண்டு பேர் மட்டும் நைசா முச்சுன்னு வந்துருவாங்க
ஆ இருக்காங்க இருக்காங்க கேள்ஸ் பசங்க இருக்குது. அதுல ரெண்டு மட்டும் முடிச்சுன்னு வந்துருங்க. அது அதுவும் ஒரு ஒரு வாட்டி முடிக்காதுங்க ஆனா எப்டி சொல்றது அப்னா ஒரு வாட்டி முடிச்சின்னு வந்துருங்க. ஆனா நாளா ஒன் ஒரு வாட்டி கூட லா போனதே இல்ல.
உம் முடிக்கல மாட்டீங்களா
படிப்போம் படிச்சு எப்டி சொல்றது எதுனா ஒரு பப்ளிக் வந்தா நாங்க இன்ட்ரெஸ்ட்டா எல்லாரும் படிச்சோ ஆனா எல்லாரையு போல தா சொன்னாங்க நீங்க தா ஃபெயில் ஆயிடுவிங்க அப்டின்னு ஆனா எங்க கேங்க்லையே ஆமா நாங்க சுத்திகினு இருந்தோம்.
நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணீங்க, டுவெல்துல
த்துல நா வந்து முன்னூத்தி முப்பத்து எட்டு. ஆமா லெவல்துல வந்து முன்னூத்தி ஒண்ணு
ஆ
டென்துல கம்மி எரநூத்தி எண்பது
பரவால்ல டென்த்ல எரநூத்தி எண்பது எடுதீர்கிங்க டுவெல்துல கம்மியா எடுத்திறிங்க
டுவெல்தலயு கம்மியாதா எடுத்திருக்கே முன்னூத்தி முப்பத்தி எட்டு
உம்
அதுவே அது நா பியூர்சைன்ஸ் எடுத்தே பி ஆமா மேக்ஸ் எல்லா நம்மக் முப்பத்தி அஞ்சு ப்ரோ ஆ டென்த்ல அதனால நா பியூர் சயின்ஸ் எத்துட்டே
உம்
சுத்தமா வராது ஆனா மத் எல்லாத்துலேயுமே நா நல்லா தா எழுதினே ஆனா மார்க் எனக் எப்படிதா போச்சுன்னு தெரில
ஐயோயோ
அதா எங் வீடு எப்டி சொல்லுவாங்க நீ இப்டிதா சுத்திட்டு கடக்குற படிப்பியானாலே தெரில அப்டின்ல்லா சொல்லிருந்தாங்க ஆனா நாங்க எல்லாரு பாஸ் ஆயிட்டோ
எல்லாருமேவா சூப்பர்
பாஸ் ஆயிட்டோ அங்க வேற ஸ்கூல் போன டென்த் லெவ லெவன்த் டுவெல்து அங்கேயு எல்லாருமே பாஸ் ஆயிட் அங்க வந்து கோவைட் மட்டும்தா பக்கத்துலயே பாய்ஸ் படிப்பாங்க அங்கே ஆனா நாங்க எல்லாருமே பாஸ் ஆயிட் ட்டோ
சூப்பர் சூப்பர்
ஆமா நாங்க யாருமே ஃபைலாவே ஆகல நாங்க எல்லாருமே பாசு அதனாலே எங்களுக் கொஞ்சோ பெருமையா ஆய்ச் ஏனா ஃபயில் ஆகல பாஸ் ஆயிட்டோ எல்லார் மிஸ்சும் சொல்லுவாங்க நீங்க எல்லாமே இப்டியே போயினு வந்துன்னு கடுப்பீங்க எப்டி பாசானிங்க
நீங்க என்னா சொன்னீங்க மேம் நாங்க லேட்டஸ்ட் ஸ்டா வந்தா லேட்டா வருவீங்க
அம்மா ஸ்கூலுக்கு கூட லேட்டா தா போவமே எப்பயுமே லேட்டா போவோ டெய்லி அடிவா இதே நாங்க வேற ஸ்கூல் போயிருந்தோ லெவன்த் டுவெல்த் அங்கேயு அதே மாரிதா பண்ணுவோ லேட்டா எல்லா மோமோ வாங்கிணு ஸ்கூல்ல போய் பூமர் துண்ணுகிணு இந்த மாரி பூமர் பென் ச் அடிலா ஒட்டி வச்சுகினு பசங்கள எடுக்க சொல்ட்டு அந்த மாறிலா செம்ம ஃபன் பண்ணிட்டு கடப்போ
தலைல ஒட்டிப்பீங்களா பூமர
இல்லல்ல நாங்க பூமர் சாப்பிட்டு பெஞ்ச் அடில ஒட்டுருவோ இங்க எது இருக்கு பாரு எடுன்னு சோ சொல்ட்டு அதுங் கைல்லா ஒட்டிட்டு அது ஒரு ஃபன்னா இருக்கு ஜாலியா இருக்கு அதுல்லா
அது அதுலா நென்சா ஆ புரிது புரிது ஆ
நாங்க என்ஜாய் ரொம்ப பண்ண ப்ரோ என்ஜாய் எப்டி சொல்றது எல்லா ‌எடத்துலயு மாங்கத்திருடிகுணு கொய்யாக்கா திருடிக்குணு
உம்
அந்த மாறிலா இன்னு உப்புமா தோல எத்துன்னு போயிடுவ ஸ்கூலுக்கு
உம் எப்பமே
ஆமா எடுத்துனு போய்ட்டு உப்பு மொளகாத்தூள் தொ சாப்டுவோ அப்றோ எப்டி சொல்றது சரி சாப்பா ர சாப்பாடு எல்லார் வீட்லயு ஒன்னு ஒன்னு எடுத்துன்னு வருவாங்க அதெல்லா எல்லாரு அடிச்சி இப்போ ச அடிச்சுக்குனு சாப்டுவோ அப்படி இப்படி நெறய போச்சு ஸ்கூல்ல எக்ஸாமுக்கு பிராக்டிகலுக்கு இது எத்துனு போய்ட்டோ எல்லாமே நெறய பிட்டுக்கிட்டு அதெல்லா எத்தன்னு போயிட்டோ
உம் பப்ளிக்கா ப்ராக்ட்டிகல் எல்லாருமே தா
ஆமா அது ல எடுத்துன்போய்ட்டோ அதனால ஆனா டென்த் பிராக்டிகல் வந்து எல்லா மே சொந்தமாப் படிச்சி எழுதுனோ லெவன்த் டுவல் தா அப்டியே போய்ச்சு அதனால நாங்க ஆனா ஸ்கூல் லைஃப் ரொம்ப என்ஜாய் பண்ண ப்ரோ இப்ப ஆனா யோஸ்ச்சாலே தே ஒரு மாரி இருக்கு. ஏன்னா என்ஜாய் பண்டிப் இப்ப எதுமே என்ஜாய் பண்ண முடியாது இருக்கு
அம்மா
அதனால க இப்ப எல்லா ஃப்ரெண்ட்சு மிஸ் பண்றோ எல்லாரையுமே மிஸ் பண்றோ மேக்சிமோ பாக்கதுலே கூடவே இந்து துமே எல்லா வேலையு நாங்க தா பண்ணுவோ மிஸ்சு திட்ருது மிஸ்சு பெஞ்சு அ மிஸ் பேக்ல இருந்து மம்மு எதுனா எடுக் து எல்லா வேலையு பண் மிஸ் பேக்லருந்து ண்ணி எடுகறது எல்லாத்தையு பண்ணுவோ போன் எடுத்து போட்டோ எடுப்போ
ஆஹ் மிஸ்சுகளே வா
இத் தெரியாது ஆனா ஒரு மிஸ்சு மட்டு நல்லவங்க அவுங்க போட்டோலா எடுக்க சொல்வாங்க அவங்க மம்மு அவுங்க பேக்ல இருந்து மம்ல எதுங் சொல்வாங்க அது யாரையோ எடுக் சொல் மாட்டாங்க எங்கள மட்டு தா எடுக்க சொல்வாங்களே அங் போய் எடுத்துக்குனு அடங்
ஒரு கேங்ஸ்டார் உங்க கேங்க் பேரு என்னா பேரு உங்க கேங்க் பேரு ஒண்ணு இருக்குமே
தில்லா இல்ல ப்ரோ அது சொல்வாங்க நா நவஸ் சொல்வாங்க எங்களே ஆஹ் இதுங் இப்டியேதா இது பண்ணவோ படிக்காதுங்கோ இதுங்க இப்டியே தா திரிஞ்சுனு கெடக்குங்க அதுமில்ல சொல்வாங்க நாங்க இன்னி கண்டுக்மாட்டோ பெஞ்சு பெஞ்சு மேல ஏறி விளாட் ஓ பெஞ்ச்ச நவுத்திட்டு ஃபுல்லா நவுத்திட்டு கல்லங்கா விளாடுவோ கிளாஸ்குள்ள இந்த மேரில்லா வங்னோ மே ஸ்கூல்ல அர்சி வாரி போடுவோ
உம்
னாத வேல யே இல்ல எல்லா வேலையு நாங்
இது இது ஃபேர்வல் பண்ணிங்லா ஃபேர்வல்
ஃபேர்வெல்லா செம்ம என்ஜாய்மெண்ட்டு
உம் குடிப்பீங்களா நீங்க
இல்ல இல்ல அந்த பழக்கெல்லா இல்ல
ஆஹ்ஹ்
ஃபேர்வல் எப்டினா ஆ ஜூஸ் வாங்க்கினு கேக் ல் அப்றோலா நாங்க பத்து கிலோ கேக் வெட்ணோம் ஃபேர்வலுக்கு
உன் கிளாஸ் மட்டுமா
கிளாஸ் மட்டும் பத்து கிலோ கேக் வெட்டி ஸ்கூலு வந்து வாட்டர் அந்த தண்ணி டேங்க் இருக்குல அது வாங்கி குடுத்தோ ஸ்கூலுக்கு பத்து கிலோ கேக் வெட்ணோ ஜூஸ் அதோட லாஸ்ட் அப்டியே இதுவாய்ச்சி
எவ்ளோ போட்டிங்க ஒரு ஆளுக்கு
ஒரு ஆளுக்கு பவ் ஹண்ட்ரடு தொவ் ப ஒன் தௌசண்ட் போட்டோ
பைவ் ஹண்ட்ரட்லா போட மாட்டீங்களா
இப்ப அப்பல்லா அது வந் அப்போ வந்த் நம்ப ஸ்கூல் பிள்ளைங்க அப்ப எப்டி இது வரு இப்பனாவது எதாச்சு வேலைக்கு போறோ
இல்ல நாங்க அப்பத்திருந்தே போய்ட்டுருந்தோ இப்போ ஒருத்தவங்களுக்கு பர்ட்டேனா அவங்களுக்கு செய்வோ கேக் வெட்டுவோ கேக் வெட்டுவோ இப்போ அவங்க எப்படி சொல்றது அவங்க வீட்டு என பங்க்ஷன்னா அவங்க வீட்டுக் கிப்ட் கிப்ட் வாங்கிட் போவோ ஸ்கூல் படிக்கும்போதே இது எல்லாமே நாங்க பண்ணிருந்தோ
அப்டியா
சரிங்க தோழரே பேசுனதுக்கு ரொம்ப நன்றி தோழரே
சரிங்க தோழி நன்றி தோழி